கம் தூ
வணக்கம் தோழி அப்படி தொடர்ச்சியா இரு
நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா தோழி
கேக்குதுங்க தோழி நா பேசறது உங்களுக்கு கேக்குதுங்களா
கேக்கவே இல்ல
இப்ப கேக்குதுங்களா
ஆஹ் ஓகே
ஆஹ்
எங்கயோ பேசற மாதிரி இருந்து சரி
ஓ சரிங்க சரிங்க தோழி
உம் சொல்லுங்க தோழி
தொடர்ந்து பேசுவோங்ளா
உம் ஆஹ் தொடர்ந்து பேசலாம் அப்புறமா உங்க வீட்ல உங்க மாமாப்பையன் மா சரி மாமனுக்கே அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரீங்கல்ல இப்போ அந்த பொண்ணுக்கு பையனுக்கு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க புடிச்சிருக்கா
ஆ புடிச்சிருக்க வச்சுதா கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்துக்குறாங்க
ஓ அப்படியா செரி செரி அப்ப முறை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியுல்ல
ஆ அப்படின்னு கெடையாது இவங்க நா என்ன சொல்றதுன்னா இவங்க ரெண்டு பேரு ப்ப அம்மாவு பெரிய அக்காவும் பக்கத்து பக்கத்து வீட்லயே இருக்காங்க
செரி செரி
ஒரே வீட்டுல வந்து ரெண்டு வீடா இருக்கு பாத்தீங்களா
ஆமாம
அந்த மாரி இருக்கறாங்க இருந்தாலு ஏத்துக் நாங்களே இப்ப நெனைக்கிறோ ஏ நீங்க இந்த மாரி கல்யாணம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கதோ அப்படின்னு நான் நெனைக்கிறே மனசுல
உம் உம்
அதுக்கப்புறோ செரி நம்ம எங்க அம்மாக்கு என்னன்னா இல்ல நம்ம பேத்தியே வந்துச்சுன்னா நல்லா பாத்துக்கு
உம் உம்
அப்படின்ட்டு அவங்க நெனைக்கிறாங்க என் தம்பி என்ன நெனைக்கிறான்னு தெரியல
உம் உம் மேபி அவங்க அவங்களுக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா பேத்தி வந்தா நல்லா இப்ப வெளியாள் யாரையையோ நம்பி போ பண்றத விட ஏ பேத்தியா இருக்கும்போது த புருந்தா கூட அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்கல்ல
உம்
அப்படியே விட்டு பா சோ மறைச்சிரு கண்ணு மறைச்சிரு
ஆனா அப்படின்னு சொல்ல முடியாது அவ வந்து எ நா அம்மாவ பாத்தப்ல்லா கேட்டா தெரியாது ஏன்னா வீட்ல வேலயு செய்ய மாட்டா போன தா பாத்துன்னு இருப்பா போன் பேசின்னிருப்பா
உம் உம்
அத்தேதா அவ பண்ணிட்டு இருப்பா
அப்போனா செட்டா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஆனா என்ன இருந்தாலு கல்யாண ஆயிட்டப்புறமா வீட்ட பாத்துக்கணுல்ல ஆ அந்த வீட்டோட பொறுப்பு பாத் தீங்னா மருமகதான பாத்துக்கணு
ஆ
ஆனா இப்ப தெரியாது ஆனா கல்யாண ஆயிட்ட அப்புறமா தா கொஞ்சு தெரியு இப்போ உங்க அம்மாக்கோ அவங்க அம்மாக்கு ஏதாதொரு பிரச்சன வரு என்ன சும்மா நீ பொன்ன திட்டினதுக்கு திட்டிட்டுருக்க அப்படின்னுல்லா கேபாங்க வேல பண்ணாம போன் நோண்ட் நோண்டிட்டே இருக்கிறாடி அப்டீனு சொல்லுவாங்க அது ஒரு நடக் க்கு அது நடக்காம இருக்காது எல்லார் வீட்லயு அது நடக் கு ஆனா பக்கத் க்கறாங்கன்னா அது கொஞ்சோ அதிகமாவே இருக்குனு நெனைக்கிறே நா நானு
ஆஹ் எங்ளுக்கு வந்து வெளியருந்து வரணுனு எங்களுக்கு ஆச ரொம்ப
உம் ஆமா வெளில இருந்து வந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சோ அம்மாக்கு உதவியா இருப்பா ஆமா இப்போ கொஞ்சோ திட்டு வாாங்கன்னு பயந்து அவ வீட்டு வேலையு பாப்பா மாமியார்க்கிட்டருந் அம்மா
அப்படி இல்ல அதுக்கப்புறோ ச்சு வந்து நாங்க எல்லா பேசற பழக அந்த மாரி இருப்போ இந்த பொண்ணுதா எங்கள அந்த அளவுக்கு பாத்துப்பாளான்னு கூட தெரியாது அவளாச்சு ஏதோ ஒண்ணு பாத்துப்பான்னு வெச்சுக்கங்க இவல்லா எங்களுக்கு பாத்துக்கூட மாட்டா
உம் உம்
எங்க அக்காங்கல்லா விட்
ச்சு அது எல்லாருக்கு இருக்கு பயோ கொஞ்சோ மனசுல ஏன்னா இப்ப வெளி ஆளுக நமக் கொஞ்சோ பாப்போ பேசுவோ பழகுவோ இவ தெரிஞ்சவனா இவகிட் த்து என்னதா பேசி பழகுறது இவ எப்படின்தா நம்ளுக்கு தெரியுமே அப்படின்ட்டு இருக்கோ
ஆஹ்
அந்த ஒரு எக்சைட்மென்ட் இல்லன்னு சொல்றீங்க புரியிது எனக்கு
அந்த பொண்ணு இப்ப என்னன்னா என் தம்பி வேற பொண்ணு மேரேஜ் பண்ணன்னா அது வந்து வேற ஃபீலிங்கா இருக்கும் ரொம்ப அவங்க கிட்ட பேசுறது அவங்க நம்மகிட்ட மரியாதையா பேசுறது நம்ம அவங்ககிட்ட மரியாதையா பேசுறதுல அந்த மாரி இருக்கும்
உம் உம்
எப்படி நடக்குமோ எல் உம் இப்ப யாரு யாருக்கும மரியாதை கொடுத்து ஒன்னு ஆக பாத்துக்க நம்ம லைஃப் நல்லா இருந்தா ஓகே
கரெக்ட் தான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ச்சு ஒருத்தங்க ஒருத்தங்க விரும்பிதானே இப்போ கல்யாண நடக்குது
அப் ஆனா அப்படி இல்ல விரும்பி விரும்பி இல்ல வீட்ல சொல்றாங்க ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓகே அப்படின்னு
ஆனா அந்த மாரி பண்றது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சோ கஷ்டோ ச்சு ஏன்னா ஒரே வீட்டுல இருந் து அவங்க இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தங்க ஒருத்தங்க கேரக்டர் தெரியு இல்ல
ஆ அதுதா எங்களுக் அதுதா எங்களுக்கு பிரச்சின்னயெ வ
உம் கொஞ்சோ நல்லா பாத்து யோசிச்சு பண்ணனும் நம்ம ஏன்னா இது வாழ்க்க நம்ம ஒரு தடவை முடிவு பண்ணுட் ட்டோனா அப்புறமா நா நாளைக்கு எதாதுனா கூட நம்மதான் அதோட இது பாக்கணுமே பின்விளைகள் என்ன வருது அப்படின்னு ட்டு
ஹா
இப்போ அது அவங்களாவே விரும்பி பண்ணிட்டாங்கன்னா இப்ப அந்த பைய சொல்லுவா ஆ கொஞ்சோ நீயு அம்மாக்கு கொஞ்ச உதிவையா இருக்கணும் இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது அப்டின்னு அவங்க கொஞ்சோ புரிய வெப்பான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்ட் வரல அப்படின்னா நம்ம எப்டி சொல்லி இந்த பொண்ணு எப்டி கேக்கும் உ இப்போ வான அந்த மாரி ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கும்
உம் ஆமா நீங்க சொல்றதுக் கண்டிப்பா உண்ம அசால்டா தா அதுக்கு வாடா போடான்னு பேச்சு பாத்து
அப்படியா
ஆமா
ஹய்யோ எவ்ளோ ஏஜ் கேப் அவுங்ளுக்கு ரெண் ரெண்டு பேர் நடுல
அஹ் த்ரீ இயர்ஸ் தாங்க
ஓ அப்டியா அதுனாலதா உங்களுக்கு தெரியாது
ஆஹ் அவ வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு அந்த பொண்ணு வந்து ரெண்டாயிரத்தி நாலு
ஓ செரி செரி ரெண்டாயிரத்தி அஞ்சு உஹ்ம் உம்
நாலு வர்ஷோ
செரி செரி ஆனாலு நல்லா யோஸ்ச்சு பண்ணுங்கே என்ன பண்ணாலு ஏ அவுங்களுக்கு பண்ணிக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க ஒரே எடத்துல இருந்து அவுங்களுக்குள்ள அந்த பாண்டு அவுங்களா ஒரு க்ரியேட் பண்ணி எனக்குன் புடிச்சிருக் கு எனக்கு ஒன்ன புடிச்சிருக்கு அந்த மாரி பண்ணிருந்தா கூட ஓரளவுக்கு கொஞ்சோ நல்லாவே ஒருத்தங்க ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க நம்ம கொஞ்சோ இது பண்ணி வற்புற்த்தி பண்ணிக்கோங்க சொல்ற கல்யாணோ கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஒருத்தங்க ஒருத்தங்க பேச்சு கேக்க மாட்டாங்க சண்ட போட்டுபாங்க அந்த மாரி அதுவு உங்க அம்மாக்கு அப்பறமா அந்த பொண்ணோட அம்மாக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரு ஏன்னா ஒரே எடத்துல இருக்கறாங்கல்ல
இன்னு கேட்டா ஏ கேக்குறீங்க நிச்யத்தாத்துக்கு இப்ப எல்லாரு ஃபோட்டோவுக்குன்னா எங்க வீட்டுக்கார் கூட யாரோ தா நா ஆனா ஃபோட்டோக் ஒன்னு ரெண்டு போஸ் தருவோல்ல
ஆமா
அவுங்க ரெண்டு பேர் தள்ளி தள்ளியேதா நிக்கிறாங்க
ஏ அந்த மாரி ப அப்ப எதுக்குப்பா அந்த மாரி அவுங்களுக்கு போஸ் பண்றீங்க உங்க வீட்ல நீங்க நீங்க சொல்லிருக்லால நீங்க யாருமே சொல்லலியா
நா நறையா வாட்டி சொல்லிட்டங்க எங்க வீட்ல அதுக்கப்றோ கல்யாணோ பண்றவங்க தானங்க முடிவு பண்ணு அவுங்க லைஃப நம்ப சொல்லிட்டு அதுக்கப்
அப்போ அவ்ளோ டிஸ்டன்ஸ்லா இருக்குறாங்க அப்புடின்னா ஆ எப்டி அவுங்க இன்னு ரெண்டு மாசத்துல கல்யாணோ வேற இருக்கு ஏ நிச்யதார்த்தத்துக்கே தனித் தனியா நிக்கிறாங்க அப்டின்னா அது எப்டி
ஐயோ தா நா நானு நால்லா அரேன்ஜ் மேரேஜி நானே அவுங்க பக்கத்ல ஒக்கார வச்சாங்கல்ல பக்கத்துல ஒக்கார வச்சிருக்காங்க நாங்க தள்ளி ஒக்காஞ்சிருக்கோ சொல்ட்டு வேற ஒரு பாப்பாவ தூக்கி ஒக்கார வச்சு ஒன்னா ஒக்கார வச்சாங்க
உம் உம்
இவுங்க ரெண்டு பேர் தனியாதா ஒக்காஞ்சி ஆசிர்வாதோ வாங்குறப்போ கேப் இருக்கு
உம்
யா கேக்குறீங்க காமெடி யு அவுங்கோ அவுங்க அம்மாக்கு என்னன்னா ஒரு பொண்ணு அதுக்கு எங்க பெரிய அக்காக்கு அதுனால அவுளுக்கு வந்து பொண்ணு வந்து எங்கயு குடுக்க வேணா
உம் உம்
அந்த பொண்ணு எங் அது வேற சொமயா வாயாடு
அ அ செரி செரி
எங்க போனாலு எதனா சண்ட இண்ட வெச்சிற போது
உம் உம் அது எல்லாருக்குமே இருக்கு இப்போ நானே பாத்தீங்கன்னா ஏ நானே பாத்தீங்னா எனக்கு ஒரு ஒரு பொண்ணு தான இப்ப இருக்கு நானே இப்பவே அதுதா சொல்லிட் ட்ருக்க எங்கயு நா வெளில குடுக்க மாட் ட அப்டின் சொல்லிட்டு என்னோட அக்கா பைய இருக்குறான்ல அவ பாத்தீங்கன்னா ரெண்டு மா சொ சின்னவ ஆனாலு பரவால்ல நா ஒ பையனுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துர்ற ஏம் பொண்ணு ஏ கண்ணு முன்னாடியே இருக்கு அப்டின்ட்டு நாந்தா சொ சொன்னனா ஏண்டி அந்த மாரி பண்ற தங்கச் சியோட பைய பெரியவல்ல இவனோட ஒரு மூணு வா மாஸ் இப்போ மூணு வைசு பெரியவ மூணு மூண்ணு மூண் ற வயசு பெரியவ அதுனால வீட்லல்லா ஏ தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துரு அப்டின் சொல்லி சொல்றாங்க ஏனா எனக் கு என்னனா ஏ அக்கா மேல தான இருக்கா ஃபஸ்ட்டு மாடில அது நாள்தா இவளுக்கே குடுத் த்துரணு ஏ கண் முன்னாடியே இருக்கணு அப்டின்ட்டு அந்த ஒரு இருக்குல்ல ஒரே கொழந்தை இருக்கும் போது அந்த ஆச இருக்கு
அந்த மாரி அவளுக்கு
உம் அந்த மாதிரி நெனைச்சுதா அவுங்க வீட்லயே குடுக்கணுன்னு நெனைக்கிறாங்க ஆனா உங்க சைடலருந்து நீங்க என்ன நெனைக் நீங்கன்னா உங்க அம்மாக்கு எது நல்லது இருக்கு அப்டின்ட்டு நீங்க யோசிக்கிறீங்க
இல்ல எங்க அம்மா ஆ எங்க அம்மாக்கு முக்கியமா நல்லதா இருக்கணும்லங்க ஒரு நாள அவுங்க எக்கு தராங்க அதுக்கிப்பிடி எ தம்பிக் முக்கியமா எங்க அம்மாகுட நாங்க பாத்துப்போ ஏ தம்பி கை நல்லா இருக்கணுல்ல
உம் உம் ஆமா
அதுதா நாங்க பாக்குறோ அவுங்களுக்கு எப்ப புரியுன் தெரில
ஆனா அவுங்க ரெண்டு பேரு இப்போ இருக்கற ரெண்டு மாசோ இருக்கா ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்து ரெண்டு குள் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன்னு ஒரு லவ் அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா கண்டிப்பா இந்த மேரேஜ் கொஞ்சோ சக்சஸ்ஃபுல்லாவே போகும் இப்போ கல்யாணத்துலயு அந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆகல அப்டின்னா அது கொஞ்சோ கஷ்டோ அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சோ ஸ்டாட்டிங் கொஞ்சோ ச ட்ரபிளா இருக்கு ஏனா எனக்கே பெரியமா பையனா எனக் கல்யாணோ பண்ணி வைக்கும் போது நானே ஆறு மாசோ ஒரே சண்டை எனக்கு என்னைக்கோ ஏ கண்வர் க்கு ஒரே சண்ட அவரு என்ன வச் இஸ் பெரியவரு ஆறு ஏழு வயசு பெரியவரு ஆனா எனக்கு அவருக்கு ஒரே சண்ட தெரிஞ்சவரு நா எப்டி அவருக்கு தெரியு அவருக்கு எப்டி எனக்கு தெரியு அவரு என் என்னன்னா ஆஹ் அப்டியே ரொம்ப வீராப்பா சொல்லி இரு பாரு நா சொல்றது நீ கேட்கணு எங் எங்க அம்மாவ பாத்துக்கணு எங்க அப்பாவ பாத்துக்கணு என்னவோ இவுங்க வீட்டுக்கு வேலைக்கு வச்சா மாதிரியே ரூல்ஸ்ஸெல்லா போட்டுன்னே இருந்தாரு
எல்லாருமே அப்படி தாங்க நம்ப அது மாதிரி எல்லாரு எதிர் பாக்கறாங்க இப்ப எனக்கு அவுங்க ரெண்டு பேரு சண்டப் போட்டுப்பாங்கனு கூடல்ல
உம்
எங் அக்கா ஏ தம்பியுமே சண்டப்போட்டுப்பாங்க அடிக்கடிக்கி
அய்யய்யோ
அதுதா எங்களுக்கு சூப்பரு பின்ன
ஐயோ நல்லபடியா உங்க ஆதம்பி கல்யாணமும் அக்கா பொண்ணுங்க கல்யாணமும் நல்ல படியா நடந்தா போது சந்தோஷோ
ஆக இப்பயே சண்ட போட்டுட்டு இருக்காங்க இல்ல இங்க இப்பயே சத்திரத்துக்கு சண்ட போட்னு இருக்காங்க
ஐயோ ரெண்டு பேர் சந்தோஷமா சண்ட போடாம இருந்தா நல்லது
ஆ எதாச்சு சொன்னா திட்றாங்க
உம் உம் சரிங்க தோழி ஓகே நம்ம மறுபடியு தொடர்ந்து பேஸ் க்லாம்
ஆம் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம்
உம் சரிங்க சரிங்க தோழி பாய் வணக்கம் வணக்கம்